வணக்கம் ம் என்ன பண்றீங்க சும்மாதாங்க உக்காந்துட்டு இருக்கே ம் ம்
என்ன சாப்டீங்க இன்னிக்கு நைட்டு
இன்னிக்கு நைட்டு மதியோ வந்துட்டு சாம்பார் செஞ்சோங்க கீர வந்துட்டு துவைய துவட்ணோ
பா செஞ்சுருக்கீங்க
மீன் வந்துட்டு மீன் வந்து வருத்தோங்க
சேரிங்க சேரிங்க ஓகேங்க
க்கி லீவ் இல்ல வீட்ல இருந்தாங்களா அவரும் ரொம்ப நாளா மீன் சாப்பிட்னும்னு சொல்லிட்டு இருந்தாரு அதனால நானும் அவரோ போயிட்டு மதியோ வந்துட்டு மிஷின்ல வந்துட்டு இட்லிக்கு மாவு அரச்சிட்டு வந்து ட்டு அப்டியே வரம்போது மார்க்கெட்ல இருந்து மீன் வாங்கிட்டு வன்ட்டோம் ஆமாங்க ஐஸ் உருக் போய்டோ இது நாங்க வந்துட்டு எப்டி இங்க நா எனக்கே இப்ப கொஞ்சோ இங்கே புதுசு
ஏ
இட்லி மாவு தாங்க இங்க எப்டி இங்க ஆமாங்க இங்க எப்டி அரைக்கிறாங்கன்னா எங்க வீட்லலெல்லாம் நாங்க இட்லிக்கு அரிச் சி ஊற வச்சு ஆ உ உளுந்து ஊற வச் சு கிரைண்டர்
கிரைண்டர்ல அரைப்போம் நாங்க அப்படிதா பண்ணிட்ருக்கோ
இங்க எப்டி அரைக்கிறாங்க அப்டின்னாக்கா அரிசி ஊற வச் சிறாங்க அது வந்துட்டு உங்களுக்கு த்து மூணு மணில இருந்து நாலு மணி நேரோ அர அர நாள் கூட ஊறும்
சேரி
உளுந்து வந்து ஊற வைக்க மாட்டாங்க
ம்
தண்ணிய வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு
சேரி ம்
ஆ வடிகட்டி இருக்கு
ம்
அது வந்துட்டு உளுந்து வந்துட்டு ஊற வைக்காம அப்படியே போட்ருப்பாங்க
சேரிங்க சேரிங்க
அது மிஷின்ல ரைஸ் மில் இருக்குங்களா அங்க போயிட்டு குடுப்பா கா மாவு மாதிரி நமக்கு நார்மெலா உதுருத்தியா மாவு கொடுப்பாங்கல்ல
ஆமா
அந்த மாதிரி அவங்க அரச்சி கொடுத்துருவாங்க அதில கொஞ்ச தண்ணி கொஞ்ச நேரம் தண்ணி ஊற வச் ச்சு ஆ அப்புறமேய்ட்டு கரச்சி வெச்சுப்பாங்க இன்ஸ்டண்ட் மாவு மாதிரி அதுல உப்புல்லாம் போட மாட்டாங்க எந்த டைமுக்கு தேவையோ அதுல இருந்து ஒரு ஆஃப்
ஓகேங்க ம் அது வந்து மாவு மாரி உங்களுக்கு குடுத்துருவாங்க மா அந்த இது மாரி ஆ மாவு மாரி குடுத்துருவாங்க அதுல தண் ஆ உதிர்ந்த மாரி குடுத்து நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வெச்சு வெச்சு
இல்ல இல்ல அது அந்த மாரி குடுப்பாங்க இல்லையா முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் அது சோக் ஆகுறதுக்காக ரெண்டுலருந்து மூணு சொம்பு தண்ணி வந்துட்டு அதில நம்ம ஊத் தி வெச்சுருவோம்
ம்
அது கொஞ்ச நேரம் ஊறும் அதுக்கப்பேறமேட்டா கையாலியோ இல்ல கரண்டி எடுத்தோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேத்து நமக்கு திக்கா வேணுன்னா திக்காவவும் கொஞ்சம் லைட்டா தண்ணியா வேணும்னா தண்ணியாவும் அந்த மாரி கரச்சி வெச்சுப்போம் ஆனா உப்பு போட மா உப்பு போடாம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வெச்சா புளிக்காதுல்ல
ஆமாங்க ஆமாங்க
ஆ எப்போ தேவையோ அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து தேவையான அளவு பாத்தறத்துல வெச்சுட்டு உப்பு போட்டு கரச்சு வெச்சுப்போம்
சூப்பருங்க சூப்பருங்க வித்தியாசமா இருக்கு நான் இந்த மாரினா பண்ண மாவு விப்பாங்க வெளி யா அது வந்து வாங்கிப்போ அதுவு தோ சா நல்லாவே வராதுங்க அதனால நாங்க வீட் லயே வந்து கிரைண்டர்ல வந்து ஆட்டிர்றது அம்மா பண்ணிருவாங்க
ம்
பிள்ளைங்களுக்கு கொஞ்ச காலையில இட்லி அவிக்கிறதுக்கு அதுக்குன்னா நா அதிகமா காலலே சும்மா ஃப்ரூட்ஸ் இந்த மாரி தா சாப்பிடுவேன்னு சாப்டவே மாட்டே ஆ டயட் இருக்கேன் டயட் இருக்கேன்டு பண்றது இப்பதாங்க நிறுத்துனே ஒரு ஒன் வீக் ஆவுது
ஆ எப்டிங்க நிருத்துனீங்க நின்கிட்டு சு சொல்லுங்க என் பொண்ணுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கங்க நிறுத்த முடியலங்க
அதாவது ஒண்ணுமே பண்ணுங்க ஈஸியான டிப்ஸு இந்த வேப்பல இருக்கு பாருங்க அது வந்து ஆனா நீங்க இப்பவே பண்ணாதா வந்து நிப்பாட்ட முடியும்
டூ டைம்ஸ் நா ஊர்ல இருக்கும் போதே நா பண்ணிட்டங்க
அப்டியா
அவ அத தொடச்சிட்டு
அப்ப விவரோ உங்க பொண்ணு எ பொண்ணுனா என்ன பண்ணாங்க ஆ ஒன் நா அப்புயூ அந்த சாறு அந்த வேப்பல அந்த கொழுந்து எடுத்து அந்த சாறு எடுத்து அப்டியே வந்து தேய்ச்சே தேய்ச்சுட்டு குடிக்க சொன்னே அவ ஒரு தடவ ச்சா கசப்பாருக்குன்னு எந்திரச்சு ஓடிட்டா அதுக்கப்பரோ வந்து திரிப் திருப்பியு அவளுக்கு மறந்துருச்சு திருப்பியு வந்து வந்து படுத்தா நா திருப்பி திருப்பி ஒன்னு இல்ல நா ஒரே நாள் தா நிப்பாட்னே அதுக்கப்பரோ வர
பட்டட்டேங்க ஈஸியா
ம்
எ பொண்ணுக்கு காபி போவுடர் அதா கேரளா போனு அத நால அங்க வந்து ஒருத்தங்க சொன்னாங்க காபி பவுடரு தடவுங்க அது கசப்பு தானே குடிக்க மாட்டாங்க அது ஒரு ரெண்டு ட்ரெயின் வந்துட்டு தடவுனக எ பொண்ணு வந்துட்டு
ஆ
ஆமாங்க அது எப்பயு எழுந்தாச்சா ப்பு கு குடிச்சிட்டுதா இருக்கா
அய்யய்யோ
ம் அது அதுதா அதுலவே வந்துட்டு நம்ம கொஞ்சோ ஒணொன்னு கொஞ்ச டல் ஆயிருவோ
ஆமா அது வந்து இன்னொனு சொல்றாங்கங்க தாய்ப்பால் குடுத்து தோனா ஏ ஹீரோயின்ஸ்னா தாய்ப்பால் குடுக்க மாட்டிக்கிறாங்கன்னா அழகு போய்ருமா
அப்டி சொல்லுவாங்க நா அத நம்பல அவுங்க சொல்லுவாங்களா ஒருவேள அழகு போயிரும்னா ஒருவேல ஷேப் மாறத சொல்றாங்களா என்னங்கறது எனக்கு தெர்ல அப்றோ தா எங்க அத்தை எல்லாரு சொன்னாங்க என்னனு மா இல்லம்மா இத பால் வந்து குடுக்கறது நம்ளோட ரத்தத்துல வந்து ரத்தத்தோட இது வந்து அந்த உம் கம்மியாகுமா அந்த பால்ல சேர்ந்துருமா அந்த பிளட் அத அது எவ்வளவு பெரிய எதிர்ப்பு சக்தி அந்த கொழந்தைங்களுக்கு கொடுக்குதே அது வந்து கொழந்தைங்க நம்ம குடுக்க குடுக்க நம்மளோட கலர் வந்து கம்மியாகுமா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகு மா ஒரு மாரி வந்து அ ஒரு மாரி ஆயிடுவோ அதுக் ஆன நம்ம ஹெல்த்தியா சாப்பிடுணு ஆனா ஹெல்த்தியா அது நமக்கு ண்ணுல நம்ம சாப்புட மாட்டோ நம்ம வாட்டுக்கு இருப்போ ஹெல்த்தியா சாப்ட சொல்றாங்க னையாலையு முடியல
இங்க இவங்கல பாத்துக்கறிறதுக்கே நம்ம கரெக்ட்டா இருக்குது இதுல இருந்து நம்ம சாப்பிட்றதுக்கே டைம்மு வந்துட்டு ஏனோ தண்டன்னு இருக்கு இதில எங்கே ஹெல்த்தியா எடுத்துக்க முடியு
அதா சாப்பறதே ஸ்பெண்ட் தான் சாப்படுறதுக்கே டைம் இல்ல இதுல ஹெல்தி எப்டி எடுத்துக்க நானும் பாத் என் பாப்பா என்ன பண்ணா போர் அடிக்கிற நேரம்லா என்கிட்ட வந்து குடிச்சிட்டு இருந்தா சும்மா சும்மா போர் அடிச்சா ஏறி உட்காந்துருவா போர் அடிச்சா நான் பா
ஆ வேலைக்கு போறேன்னு சொன்னே இல்லைங்க வேலைக்கு போகும்போதெல்லாம் போயிட்டு போகும்போது குடுத்துட்டு போவே அதுக்கப்புரோ இதல இருந்து ஒன்பது மணி நேரம் ஆயிடுது இல்லையா திரும்பி உள்ள வந்து நுழைஞ்ச உடனே ட்ரஸ் சேஞ்ச் டிரெஸ் சேஞ்ச் பண்றதுக்குள்ள அழுக ஷால் எடுத்துட்டு வந்து நின்னுப்பா அவளே எடுத்துட்டு வந்துருவா எனக்கு குடு அப்டின்ட்டு ஓட்னி ஓன்னி ஆ மாமியார் பாத்துப்பாங்க
சேரி சேரி ஆ
ம் அம்மா வீடுன்னா தூரோ இருக்கே அவங்களலாம் வர முடியாது
சேரி சேரி சேரி பரவாயில்லங்க மாமியார் பாத்துக்கிறாங்கள்ல அதே பெரிய விஷ்யோங்க
ஆமாங்க அவங்களால அதுதான் ஒன் மந்த்த் தான் பாத்துக்க முடியும்து சொன்னாங்க அது அப்டியே டெவலப் பண்ணி ஒரு மூணு மாசம் வரைக்கு இழுத்துட்டு வந்தே ஒரு மாசன்றது அப்றோ நின்னுட்டே அப்றோ எனக்குமே எப்டின்றது ரொம்ப அலச்சலா இருந்தது ஏ பையன ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்ல து மிஷின்லதா துணி துவைக்கணு இருந்தாலு மேனுவலா தா எல்லாமே பண்ணணு
ம்
ட்ரை ஆகுறதெல்லா மிஷின் பாத்துக்கோங்க தண்ணி ஊத்துறது அதெல்லா வந்துட்டு மேனுவல தா நம்ம பண்ணணும் அ தண்ணி புடுச்சுட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்றோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவன ஸ்கூல்ல விட்டுட்டு இதெல்லா முடிச்சுட்டு போயிட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ள நம்ம இதுவாயிட்றோ
ஆமா ஆமாங்க
அப்பதான் அது கொஞ்சோ கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அதுவு கொழந்தையோட எக்ஸாம் டைமுக்குல்லா எனக்கு செகண்ட் ஷிப்ட்டு அவன ஸ்கூல்ல இருந்து ஆஃப டே அவனுக்கு ஸ்கூல்லு ஆ அவன கூட்டிட்டு வந்து வீட் ல விட்டுட்டு அதுக்கப்றோ போவே திரும்பி நா வர்றதுக்கு நைன் தேர்ட்டி டென் ஆயிடு
ம்
அப்ப அந்த டைமுக்கு கொழந்த தூங்குற டைம்மு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அவனுக்கு தூங்கிடுவா அப்பயே நா சாப்பாடு ஊட்டிக்கிட் ஏ ஐ எக்ஸாம்க்கு வந்து ஏ போஷன் பேப்பர் குடுத்துருவாங்க இதுதான் எக்ஸாம்ல்ல வருன்ட்டு எல் கே ஜிக்கு எல் கே ஜி யு கே ஜிக்கு போஷன் பேப்பர் குடுத்துருவாங்க அத நாம சொல்லி குடுக்கணு சோ இதுதான் தப்பாய் போது தா எழுதணு அப்டிதான் எழுதணு அப்டின்னு கூட் சொல்லிட்டே இருக்கணு மறுநாள் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற வரைக்கு எனக்கு டைம் இருக்கு இல்லையா ஆனா காலைல அவே எழுந்த்ரிக்க மாட்டா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு போற வழிலெல்லா பாப்பா இங்க பாரு ஆறு இந்த மாதிரி கோடு வரையற இடத்துல எல்லா ஆர் எழுதணு கோடுக்கு மேல இப்ப ரன்னு ரைம்ஸு அந்த மாதிரி வரும்ல டிக்டேஷன் வேர்ட்ஸ் அந்த எடத்துலெல்லா இந்த மாதிரி எழுதணு அப்புறோ ஏ பி சி டி இது வரைக்கு எழுதணு மேட்ச் பண்ணனு இந்த லெட்டர்ஸ் இது கூட தான் மேட்ச் பண்ணனு ட்ரீ டீய வந்து ட்ரீ கூட மேட்ச் பண்ணுவோ அப்டி நா வழி ஃபுல்லா தான் சொல்லிட்டே போவே ஏ பையே அம்மி ஸ்கூலே வந்துருச்சு மி ஸ்கூல் கேட்டே வந்துருச்சு மீ இன்னு சொல்லிகிட்டே இருக்கிற மீ போதும் மீ போதும் மீ ஆனா புள்ள ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாங்க
சூப்பர்ங்க ட்ரெயினிங் ஒங்க ட்ரெயினிங் தா
ம் அண்ரட் அண்ரட்ங்க இப்போ வந்துட்டு எனக்கோரு போஷன் பேப் பருப்பு எடுத்துட்டு வரேன் இல்லயா
ஆமா
அவனுக்கு வந்து டுவெல் டுவெல் டுவெல் பிஃப்டீனுக்கு ஸ்கூல் முடிஞ்சிரூ எனக்கு ஒண்ணோ கிளாக் நா வேலைக்கு போனோ
ஓகே ஓகே
ஒன் டூ நைன் இருந்தது அந்த டைமுக்கு வந்து நான் டூ டூ டென்னா மாத்திக்கிட்டே ஏன்னா அவுங்க எப் கேட்டு வந்து வீட்ல விட்டுட்டு திரும்பி நா போனூனா அது ஒன் ஓ கிளாக் போக முடியாது அதனால போயடு அவன கூப்ட்டு வரறதுக்குள்ள நா ரெடி ஆயிட் ட்டு அவன கூப்டுட்டு வந்து அவனுக்கு மதியம் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவனுக்கு கொஞ்சோ அந்த போஷன் பேப்பர் ரெண்டு நாளா இருக்குதா அது ஒன்னுக்கு ரெண்டு டைம் சொல்லிட்டு நா ஒரு பேப்பர்ல எழுதுவே அந்த போஷன் பேப்பர அப்டியவே காபி பண்ணி அன்சர்லா நீ எழுது அப்டின்ட்டு பென்சில் குடுத்து எழுத வப்பே திலிமி அலச்சிட்டு திலிம்பி நீ எழுது
அ
அப்டின்டு திலிமி எழுதவப்பே
சேரிங்க சேரிங்க நா இனிமேதாங்க இதுல என்ன பண்ண போறேனே தெரில இனிமேதா ஹோம் ஒர்க் லா குடுப்பாங்க
ஆமாங்க எ பையனுக்கு நோட்டு நேத்துதா வாங்கிட்டு வந்தே நோட் ட்டூ லேபிலு கவர் போன வருஷோ வாங்னதே இருக்கு பிரவுன் கவர் நோட்டுக்கு கவர் பண்ணி குடுத்துட்டு அ மண்டேல இருந் இன்னூ தா பகே குடுத்து அனுப்ப போறே இது வரைக்கு அவர் லன்ச் பேக் மட்டு சும்மா ஸ்நாக்ஸ் வச்சு வாட்டர் பாட்டில் வச்சி எடுத்துட்டு போனாரு
சேரி சேரி
திங்கக்கெழமயில இருந்துதா வந்துட்டு
இவுங்களுக்கு அப்டித்தா போல திங்க கெழமையா இருந்தா இன்னு ஹோம் ஒர்க் குடுப்பாய்ங்க
உம் புக்கு குடுக்கலைங்க உம் நாங்க தா ஏபிசிடி எழுதுறா இப்போ வந்துட்டு உனக்கு தா ஹோம் ஒர்க் எதுவு குடுக்கலல ஏபிசிடி எழுதி மம்மி எனக்கு ஒன் டூ த்ரீ எழுதி காமினா எனக்கு தெரியு தெரியு ஒனக்கே நா எழுதி காமி
சேரி சேரி நா எப்டி எழுத வைக்க குறையு படிக்க வைக்க போறேனே எனக்கு தெரியல ஏ பாப்பாவ ரொம்ப சேட்ட பண்றா முடியாதுங்றா எழுத முடியாது படிக்க முடியாது அப்டிங்றா எப்டி கொண்டு வர போறனே தெர்ல ஏனா செல்லமா வளத்தாச்சு
உம்
இப்பல்லா பேசுறாங்க என்ன பண்ண போறேனே தெர்ல கலர் புக்க வாங்கி இப்ப கலர்னா பண்றாங்க திடீர்னு அந்த ஃபோன்னே பாத்துட்டு இருக்காங்க எப்ப பாத்தாலு மொபைலே நோண்டிட்டு பாத்துட்டு இருக்காங்க கண்ணு என்னத்து ஆவு முன்னாடி காலத்துலனா ஃபோன் கெடயாது அதனாலே நம்ம கண்ண தப்பிச்சிச்சு
இவுங்க என்ன பண்ண போறாங்னே தெர்ல இப்பவே ஃபோன் பாத்துட்டே இருக்குதுங்க
எ பையனு அதே தாங்க ஃபோன் பாத்துகிட்டேருக்றா என்ன பண்றது எப்டி அத கன்ட்ரோல் பண்றதுன்னே தெரியல்ல
பண்ணே எனக்குமே தெர்ல எவ்ளதா கன்ட்ரோல் பண்றது பண்ணால்
அது நம்ளோடைய பேச்சே கேக்க மாட்றாங்க குடுக்ல அப்டின்னா இவங் இப்ப இன்னா தெரிமா பண்றா